தம்பி
ம்
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ ஆ கேக்குதுக்கா கேக்குதா
கேக்குது என்னா பண்றீங்க
நா என்னக்கா சும்மா தான்க்கா உக்காந்துருக்க
சும்மாதான் உட்காந்துருக்கீங்ளா இன்னைக்கு ஒர்க்ல்லா எப்டி போச்சு நல்லா போச்சா
ஆ நல்லா போச்சுக்கா
உங்களுக்கெல்லா நல்லா போச்சு எனக்கு நா இன்னைக்கு போய் வண்டில சுத்திட்டு வந்துட்டு வெயிலான வெயில்ல ஒன்னு முடில
ணா என்னாச்சு
இன்னைக்கு ஒரு ஒரு சர்டிபிகேட்ல ஒன்னு நா வந்து இன்னைக்கு ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போன ஜெராக்ஸ் கடைனா வந்து எல்லாமே பதிவு பண்றதலந்து எல்லாமே பண்ணுவாங்கன்னு வெச்சுக்கோங்ளே அங்க போய்ட்டு ஒரு ப்ரூஃப் ஒண்ணு மாத்துணுமா அதனால எல்லாமே எல்லா ரெடி பண்ணி வெச்சிருக்க நாளைக்குதா போய் குடுக்கறதுக்கு போணு
ம் ம்
அதனால அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்ருக்கு
சேர் சேரிக்கா
என்னா சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டாச்சுக்கா நீங்க சாப்ட்டீங்ளா
நா சாப்ட்டேன்
என்ன சாப்பாடு
உங்க வீட் எங்க வீட்ல தோச
தோசயா என்ன சாப்பா சாம்பாரா சட்னியா
சாம்பார்
சேர் சேரிக்கா என்னமோ சொல்ல வந்தீங் இங்கயாக்கா இங்க சப்பாத்திக்கா
எங்க வீட்ல எங்க அப்பாவுக்கு சப்பாத்தினா ரொம்ப புடிக்கு எனக்கும் சப்பாத்தினா புடிக்கு
எனக்கு ரொம்ப புடிக்குங்க்கா
பட் பூரி புடிக்காது எனக்கு பூரி எ எது டிஃபன் ஐட்டத்துலயே எது
சுத்தமா புடிக்காது பகல்லயே சாப்ட மாட்டன் நல்லா பூரி நான்தா சொல்றன்ல
ஆ
அ எங் அம்மாவாந்தா வேற இங்க அப்டிதா
அது வேணா வாஸ்
இன்னு வருங்காலத்த என்ன எப்டி யோசிக்கிறதுன்னு தெரில
வருங்காலத்த பத்தியெல்லா இப்ப யோச்சா வாழ்க்கையே நட த்த முடியாது தம்பி வருங்காலத்த பத்தி யோஸ்ச்சா வாழ்க்க அப்டி இப்டி இப்டி
வடிய இல்ல வடிவேலு மார்தா காலைல நல்லாதா சம்மி பேசிட்டு போன
அ ஆறு மணிக்கு ஆ உண்மதா உண்மதா இல்ல உண்மதா அதா அதா ரியாலிட்டி உண்மதா ஆ பூரியெல்லா ஆ எனக்கு ம பகல்லயுங் கூட எனக்கு பூரி புடிக்காது ஏனா அது ஆயிலா அது சாப்ட்டம்னா ஒரு மாதிரி நெஞ்சு க்கிட்டே இருக்கற மாதிரி இருக்கு அய்யோ எனக்கு என்னன் தெர்ல வ ஒரு சிலர்னா பூரி விரும்பி நாலஞ்சு கூட சாப்டுவாங்க மேக்சிமம் கட வச்சிருக்கோ இல்லயா அப்ப காலைல வந்தாங்கனு வச்சுக்கோங்ளே காலைல டைம்ல வந்தாங்கன்னா நாலு பூரி அஞ்சு பூரி கூட ஒக்காந்து சாப்டுவாங்க காலைலியே நம்ளுக்கெல்லா அந்த எண்ண அந்த எண்ண சுடு போது பக்கத்துல நின்னாலே நம்ளுக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த எண்ண வாசத்துக்கே மேக்சிமம் நைட் டைம்லலா பூரி சாப்டக் கூடாது அதா நல்லது ஒடம்புக்கு
இப்ப நா கொஞ்நேரோ கழுச்சு சுடு தண்ணி வச்சு குடிச்சிருவேக்கா
ஆயில் தான இல்லின்னா நீங்க கொஞ்சுண்டு சீரகம் போடுங்க
ஆ
அப்டி போட்டீங்கன்னா நல்லாருக்கு
சாப்டே முடுச்சாச்சுக்கா
சாப்ட்டு முடிச்டிங்க இருந்தாலு கொஞ்சோ சீரகோ போட்டீங்கன்னா கொஞ்சோ நல்லா இருக்கு என்ன என்ன சாப் எதுக்கு கொஞ்சோ ஜீரணோ ஆக்லின்னா கூட ஆயிருன்னு வச்சுக்கோங்ளே
ஆ
ம் அப்றம் இந்த வாரோ சண்டே ஏதாவது ப்ரோக்ராம் எங்கேயாவ்து போலான்ட்டு
எங்கேயாவ்து ஏற்காடு போலான்ட்ருக்கேக்கா
சண்டேவா
ஆ
என்ன திடீர்னு
திடீர்னு பண்ணாதாக்கா அ ட்ரிப் ஆவுது
ஜாலி தா போங்க யார் யாரு
நா மட்டுதான்கா
என்ன ஒருத்தர் மட்டு போனா அதுக்கு பேரு என்ஜாய்மெண்ட் இல்லேயே
என்னா பண்ணுவே தெரியுங்ளா
அ
சண்டே ஒக்காந்துவே காலைல
அ
யூடிப்ல போய் ஏற்காட்ட சுத்தி பாப்பது எப்படி அப்டின்னு போடுவே
ஆ நல்லாருக்கு
அப்டியே வீடியோ பாத் து மதியோ வரையு ஓட்டி சாப்ட்டு தூங்கிடுவே ஜீரோ இன்வெஸ்மெண்ட்டு
அ அ இல்ல இல்ல நல்லத்தா அலைச்சல் கெடையாது அமௌண்ட் வீய வீன் பண்ண தேவல்ல ஒக்காந்த எடத்துலயே சுத்தி பாத்தாச்சுன்னா அது பெரிய விஷ்யோல்ல
அவ்ளோதா ஏ சி யுந்தா இல்ல ஏ சி இருந்தா ஏ சிய போட்டோம்னா குழு குழுன்ட்ருக்கு
அது இன்னு செம்மையா இருக்கு அதுக்கு நீங்க ஏ ஏற்காடுக்கே போ தேவல்ல ஏற்காடே இங்க வந்ரு
ம் ஆமா வீட்டுக்குள் ஏற்காடு நா சுத்தி காமிக்ற வாங்க
ஆ
ம் அவ்ளதாக்கா அப்டிதாக்கா வாழ்தாவனு
ஃபுட்டுக்குல்லா என்ன பண்ணுவீங்க சாப்பாட்டுக்கு
செஞ்சு வச்சிட வேண்டிதா அது இதுன்னு ரெடி பண்ணி காலையில எல்லா ஃபிரிஜ்ல வச்சிடணு மத்யான சாப்பிட்றதுக்கு காலையில சாப்பிடடுறதுக்கு ஒண்ணு
இப்ப நீங்க காசுன்னு சொன்னோனே எனக்கு ஒரு ஞாபகோ வருது ஆ எப்டின்னா ஆ நம்ம சம்பாதிக்கிற காசுல இப்போ ஒரு ஐயாயி ரூவா சம்பாரிச்சாலு அதுல நமக்குன்னு ரெண்டாயிரபாய் எடுத் து வச்சுக்கிட்டா பியூச்சர் நல்லாருக்கு எப்பவுமே நல்லது நம்ம வந்து பெரிய வள்ளல் நெனைச்சுக்கிட்டு எல்லாத்தையு எடுத்துட்டு வாங்கன சம்பளத்தை எல்லாத்தையு எடுத்துட்டு போட்டோம்னா அது இப்ப நல்லாருக்கு ஃபியூச்சர்ல வேற மாரி இருக்கு இது வந்து இது எனக்கு ஒரு பாடம்
அது வேணா உண்மதாக்கா
ஆ ஆமாப்பா அதாப்ப உண்ம இங்க வேர யாரோ ஒருத்தர் எட்டி பாக்குறாங்க
ஆ காரு
யாரோ ஒருத்தர் வேற பக்கத்துல வேற எட்டி பாக்குறாங்க
ம்
சொல்லு தம்பி
அதா யாருக்கா
அது பக்கத்துல யாரோ ஒரு பைய வந்தானா அந்த பைய எட்டி பாக்குறா அங்க இருந்து
செரி செரி
ஆ சொல்லு தம்பி
அப்றோ என்ன பண்ண
அப்புறோ என்னாப் பண்றது சும்மா நாளைக்கி தா நாமக்கல் போலாணு ஒரு ஒரு வேலையா வெளியே போகணு நாளைக்கி
ம் ம்
நாளைக்கி போயிட்டு அந்த வேலையை முடிக்கணு
சரிக்கா
ஆ இப்ப நா அந்த காசு பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல அத பத்தி சொல்ற அது வந்து அதா உண்ம நம்ம நம்ம சம்பாரிக்கம் போது நம்மளுக்குன்னு கொஞ்ச எடுத்து வச்சுக்கிட்டா எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஒரு ஆ ஆ ஆயிரோ ரூபா சம்பாதி ச்சாலு ஒரு நூறு ரூபா எடுத்து வக்கலா ஐயாயிரவா சம்பாரிச்சா ஒரு ஆயிரபா எடுத்து வக்கலா நம்ப வள்ளல்ன்னு நெனைச்சு எல்லாத்தையு குடுத்தோம்னா நம்ப வெருங்கையோட தா இருக்கணு அது வந்து நா கத்துக்கிட்டே வாழ்க்கையில கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் உழைப்பு போச்சுன்னா நாலு வருஷ உழைப்பு போச்சு ஆனா இதுல எனக்கு இப்ப ஒண்ணுமே இல்லையே
ம்
நாலு வருஷோ சம்பாரிச்ச காசு எல்லாமே போச்சு ஜீரோல இருக்கே இப்ப நா இப்ப திருப்பி நா மேல வரணு ஃபஸ்ட்ல இருந்து மேல ஏறணு
ம்
லூப்பா எ ஆ என்னோட வாழ்க்கை புத்தகத்த பொரட்டி பாத்தா ரொம்ப மோசமா இருக்குன்னு நா நென
ம் அது அவங்க வாழ் அல்லா கொஞ்ச நாள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா வெச்சுக்கங்க சிரிப்பா இருக்கும் நம்ப இப்படில்லா பண்ணிருக்கோமா அப்படின்னு
இப்பயே நா காலேஜ்ல ஸ்கூல்ல படிச்சதெல்லா யோசிச்சு பாத்தம்ன்னு வெச்சுக்கோங்க ஒரு நேரம் காமடியியாதா இருக்கும்
ஆ
நம்ம இப்படிதான் பண்ணம்மா இப்படிதா இருந்தமா அப்படின்ல்லா
ஆமா
ஆனா என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு ஒருத்தி கிட்ட மட்டும் பேசுவேன் அவங்க மட்டும் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களே அவங்க கிட்ட மட்டும் இப்ப வரைக்குமே கான்டக்ட்ல இருக்கன்னா அது எல்லாமே சொல்லுவோம்
ம்
அந்த மாதிரி
எல்லாருக்கும் அந்த அதிஷ்டம் இருக்காதுலக்கா
அது வேணா வாஸ்தவந்தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அதா உண்ம
ஆ
என்ன பண்றது
வாழ்ந்து தா ஆவணு வாழ்க்க
வேற வழி இல்லயே
ஏதோ நாலு பேர் சொல்ட்டு போய்றாங்க
ஆ ஆ அந்த நாலு பேத்த தா தூக்கி போட்டு மிதிக்கணும் அந்த நாலு பேத்துக்கு தெ என்ன தெரியு வெங்காயமா தெரியும்
ஒன்ல நாலு பேர் சொல்றதையும் கேட்டுக்கணுக்கா
ஐயோ அது வந்து எந்தெந்த எடத்துல கேக்ணுமோ அந்தந்த எடத்துல கேக்கணு
அஹான் நாலு பா நாலு பேர் சொல்றதயு கேட்டுக்கனு கேட்டுக்கிட்டு அந்த நாலு பேரு சொல்றத செய்ய கூடாது
ஆ ஆ ஆ ஆ
இதெல்லா சொல்லிருக்காங்க இதெல்லா சொல்லி இதெல்லா செய்ய கூடாது ஆ அப்டி செய்யாம நம்ம ஒரு முடிவு எடுத் தெளிவா சிந்திக்கறோம்
அதா உண்ம அதா உண்ம நா அதுக்குதா அந்த நாலு பேத்த பத்தியே கண்டுக்குறதுல்ல என்னமோக கத்திட்டு போங்க நா ஏ நீங்க சொல்றத கேட்கணு எப்டி
அவ்ளோதான்
இவ்ளோ நாள் கண்டுகிட்டேன் இப்ப கண்டுக்கல இவளோ இப்பல்லா எதித்து பேச ஆரம்பிச்சுட்டேன்
ஒன்னே ஒண்ணுதாக்கா
ம்
வயசு போனா திரும்பி வராது காலம் போனா திரும்பி வராது
பட் எனக்கு இப்ப வயசு போய்கிட்டே இருக்கு
அதனால அத பத்தி மட்டு நம யோசிக்கணு அறுவது வயசுல போயி நம்ம ப்ப கெழவி ஆய்ட்டோமேன்னு யோசிக்கிறதோட இப்ப நம்ம வாழ்ந்துட்டோமே அறுவது ஆ இப்ப வாழ்ந்துட்டு அறுவது வயசுல நம்ம நல்லா வாழ்ந்துட்டோமா இல்லையானு யோசிக்கிறது ரொம்ப பெருசு
அதா உண்ம
என்ன போங்க
எங்க வீட்ல இருக்குற பூன இருக்கே அ பெச்சிட்டுக்கு நாங்க ஒர போட்ருக்கமா அந்த ஒரைக்குள்ள பூந்து பூந்து போயி அ என்னமோ எலி பொந்துக்குள்ள போவுமே
ஆ ஆ
அது மாதிரி அது பூந்து பூந்து வெளையாடிக்கிட்டுருக்கு டேலியு
அது வந்து இது ஒரு வழக்கமா வச்சிருக்கு அது இல்லாம எந்த வீட்லயாவது பூன போர்வ தின்னு கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆஹா
எங்க வீட்டு பூன போர்வ சாப்புடு சோறு மாரி உக்காந்து போர்வைய கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு
அய்ர சேரி உடுங்க்கா நா நாளைக் கால்ல ஃபோன் பண்ற கொஞ்சோ வேல இருக்கு பாத்துட்டு
ஆ சேரி தம்பி